ஹலோ ஹலோ எப்டி இருக்கீங்கங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க
சாப்ட்டீங்ளா
சா ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு சாப்ட்டேம்ப்பா
சேரிங்க சேரிங்க பசங்க எல்லா தூங்கிட்டாங்களா ஆ இன்னைக்கு சேரிப்பா நல்லா விஷ்யோங்க
அ
நடக்கிறது நட நடைபயிற்சி எக்ஸசைஸ் பண்றதெல்லா ரொம்ப நல்ல விஷ்யோங்க ஹெல்த்துக்கு நல்லது ஹெல்த்துக்கு நல்லது நம்ப மைண்டு கொஞ்ச நல்லாருக்கு
அதனால தாங்க சேரி நைட்ல ஜீரண ஆகுறதில்ல சரியா
ஆ ஆ ஆ
அதனால கொஞ்ச நேரம் நடந்துட்டு போயிடுவே
நல்ல விஷ்யோங்க
ம் ம் என்ன சாப்ட்டீங்க
நா வந்து உப்மா பண்ணங்க உப்மாவு சட்னியு பண்ணங்க
ஓ என்ன ரவ உப்மாங்களா இல்ல கோதுமர
ஆ ஆ வெள்ள ரவங்க வெள்ள ரவங்க
ம் சேர் சேரிங்க
ரவ அப்றோ உப்மா பண்ணேங்க
ஆஹா நானு வந்துட்டு முருங்கக்கா சாம்பாரு சாதமு மத்யான செஞ்சேங்க
ஆ
அதுவே இப்ப சாம்பார் இருந்தது இப்போ நைட்டுக்கு கோதும தோச ஊத் திக்கிட்டங்க
சேரிங்க சேரிங்க டெய் ய்லி என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது யோசுச்சு யோசுச்சு ம் மண்ட தாங்க வலிக்குது
ஆமா
ஆமா சப்புட்ற அதாவ்து சமையத்துக்கு சமைக்கிறதுக்கான எல்லா பொருளு வீட்ல இருக்கு ஆ
அத வெச்சு என்ன சமைக்கிறதுன் தா யோசன வராது
ம் இல்லாத பொருள் மேல அத பண்ணணுன் தோணுதுங்களா
ஆமா அத்
ஆமா அதேதா காய் எல்லாமே வெச்சிருப்பே ஆனா எது இல்லையோ அததா இன்னைக்கு சாப்பிட்ணும் போல சாப்பிட்ணு போல இருக்கு அது இயல்பு இயல்புங்க ம்
ருங்க
அப்றோங்க இன்னைக்கு பொழுது எப்டிங்க போச்சு
போச்சிங்க இன்னைக்கு நல்லா நானு எங்கேயு போல அட்டு வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரோ நல்லா தூங்குனுங்க ஏன்னா நைட்ல ஒரு வாரமா தூக்குமே இல்ல சரியா
சரிங்க சரிங்க
கொஞ்சோ சீக்கிரமா தூங்கிட்டே இன்னைக்கு பகல்ல தூங்குனாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரோ
செரிங்க செரிங்க
அதனால தா கொஞ்ச இப்ப இன் நேரத்துக்கு ஃப்ரியா இருக்கே
செரிங்க செரிங்க
நீங்க என்ன பண்ணீங்க
நீங்க எனக்கு ஒரு வேல இருந்துச்சுங்க
ம்
வெளியே வந்து பசங்களுக்கு ப்ரவுன் ஷீட்டு
ம்
ஆ இதுக்கு போடுறதுக்கு வாங்கிறதுக்கு ப்ரவுன் ஷீட்டு வாங்கறத்துக்கு போனாங்க
ம்ஹூம் நீங்களே போட்ருவீங்களா
ஆமாங்க அவரு இல்லைங்களா நா மட்டும்தா போடணுமா அதனால நா என்ன பண்ணிட்டே அந்த ரெடிமேட் கவர்ருக்கு இல்லைங்களா
ஆமாங்க
அதே வாங்கின்னு வந்துட்டேங்க இல்லைன்னா நா மட்டு தனியா போடணு கஷ்டோ ஒரே ஆள்ளு செய்யணும்னா ரெம்ப கஷ்டமா இருக்கு
கஷ்டோந்தாங்க அது
அதனால இன்னைக்கி போய் டவுன்ஹால் போனாங்க
ஆஹ
டவுன்ஹால் போய்ட்டு ஒரு நோட் டு ஒரு ஒர் இருக்கறதுலே பெரிய சைஸ் நோட் எடுத்துக்கிட்டே
ம்
பெரிய சைஸ் புக் எடுத்துக்கிட்டேங்க
ம்
எடுத்துக்கிட்டு அந்த சைஸ் வச்சு வாங்கிட்டு வந்துட்டேங்க
ம்ம்
அது அப்டியே அந்த பேப்பர் மட்டு எடுத்துட்டாங்க
ஆ
பேப்பர் எடுத்துட்டா நம்ம அப்டியே ஒட்டிக்கலாங்க
நீங்க அந்த பாலித்தீன் கவர் மாரி வருதே அது சொல்றீங்களா
ஆமாங்க ஆமாங்க
ஓ
ஆமாங்க பேப்பர் நம்ப எடுத்துட்டோனா நம்ப அத ஒட்டிக்கலாங்க
ஆ செர் செரிங்க எங் பாப்பாவுக்கு அப்டித்தா வருஷோ வருஷோ போட்டு குடுக்க சொல்லி தொல்ல பண்ணுவா இந்த வருஷோ என்னடானா எனக்கு வேண்டா போமா ரெண்டு நாள் கேப்பாங்க ஸ்கூல்ல அதுக்கப்புறோ அவங்களே கம்முன்னு ஆயிடுவாங்க அதனால எனக்கு கவரே வேண்டா அப்டின்னு சொல்லிட்டா
செரி செரிங்க
செரி நைன்த் படிக்கிற கொஞ்ச பெரிய பொண்ணு ரொம்பெல்லா எதுவு ஸ்ட்ரிக்டா ப புடிக்க மாட்டேன்றாங்க
ஆமாங்க உண்மைதாங்க உண்மைதாங்க
இவங்க கொஞ்ச கிளீனா வச்சுப்பாங்கல்லையா நோட்டு
ஆமாங்க கரெக்டுங்க உண்மங்க
அதனால செரின்னு அமைதியாயிட்ட நானு
நாம்பலா படிக்கிற காலத்து வந்து அம்மா அப்பா அண்ணா அத்த மாமா சித்தி ஆளுக்கு ஒன்னு ஒருத்தர் கட் பண்ணுவாங்க ஒருத்தர் மடிப்பாங்க ஒருத்தர் ஸ்டாபுலர் போடுவாங்க ஒருத்தர் லேபிள் ஒட் டுவாங்க ஒருத்தர் பேர் எழுதுவாங்கங்க
ம்
இப்போலா அவரு இருந்தாலு பரவால்லங்க ரெண்டு பேரு ஷேர் பண்ணி பண்லா
ஆமா
இப்போ நானே தனியா பண்னால நா ரிஸ்கு எடுக்கலங்க வாங்கிட்லா வாங்கிட்டனா இது எப்போ ரொம்ப நாள்க்கு மு ரொம்ப மாஸ்த்துக்கு முன்னாடியே புக்கெல்லா வந்துடுச்சுங்க
ம்
ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புக்கெல்லா வந்துருச்சுங்க
ஓஹோ
இப்பதா செரி நாளைக்கு கே இன் இன்னிக்கே அமுச்சிருக்கனுங்க மண்டே
ம்
செரி நா தா போலங்க அவரு வந்ததுக்கப்புறோ ரொம்ப தூரோ போனுங்ளா அதனால நா போலங்க
சேரி
ஆ இப்ப செரி நாளைக் குடுத்து அனுப்புன்னு நாங்க அதனால இன்னிக்கே செரி போயர்லான் சொல்லிட்டு காலையில வேலையெல்லா முடிச்ட்டங்க
ஓ
பஸ் ஏறி போய்ட்டு வன்ட்டங்க
செரி செரிங்க எனக்கு வந்துட்டு பாப்பாக்கு ஆ ஸ்கூல்ல எல்லாமே குடு ஒங்க இப்ப கவர்மெண்ட்டு ஸ்கூல்லா தெரியு இல்லைங்ளா உங்களுக்கு வா பேகுல இருந்து லன்ஞ்ச் பேக் தவர ஷூ குடுத்துருவாங்க இங்க்லீஷ் மீடியன்றதால ஷூ சாக்ஸ் ரெண்டு செட்டு ஆ ஒரு செட்டு ஷூ பேக்கு அப்றோ புக்ஸு நோட்டு அதாது நைன்த் டென்த்லந்து நைன் த்ல இந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸு
செரிங்க செரிங்க
எல்லாமே அவுங்களே ஃபஸ்ட் நாள் போன ஒடனே எல்லாத்தியு குட்த்தற்றாங்க நாங்க பேக் மட் டு அவங்கள்து யூஸ் பண்ண மாட்டா வெளிய வாங்கி குடுத்துருவோ அது இல்லாத லாங் சைஸ் நோட்டு மட்டு வெளிய வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நோட் ட்டு அவ்ளோ தாங்க எங்க செலவே
ச நல்லதுங்க நல்ல விஷ்யோங்க
இந்த பணத்த நாங்க சேவ் பண்ணி காலேஜ்ல சேத்துருவோங்க
சூப்பருங்க நல்ல ஐடியாங்க உண்மையாலுமே
இப்ப தம்பிக்கு நா அப்டிதா பண்ணே அவ அதாவது எய்த்து வரிக் து எங்க எங்க ஊர்ல யுனிவர்சல்ன்னு ஒரு ஸ்கூல்ல தா சேத்துன என்ன பொறுத்த வெரிக்கு அந்த ஸ்கூல்ல படிச்சத விட கவுர்மெண்ட்டு ஸ்கூல்ல சேத்தன பின்னாடி அங்க ஸ்லோ லேனர்ஸுன் சொல்லிட்டு தனி தனியா பிரிக்கிறாங்க பிரிச்சிட்டு அவங்களுக்கு ஏத் த மாதிரி ஒரு புக் பேட் மாரி ஒண்ணு குடுத்துட்டு அதுல இருந்து படிக்க வச் சி ட்ரெய்னிங் குடுக்குறாங்க அதுக்கப்றோ ஏம் பசங்க கட கட கட கடன் டி வி டெக்கரத்துலருந்து பேப்பர்ல இருக்றதுலர்ந்து வாசிக்க ஆரம்பிச்ட்டாங்க அதுக்கு முன்னாடி இங் ல படிக்கும்போது கூட வராத ஒரு தெளிவு எனக்கு இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப புடிச்சதுங்க
சந்தோஷங்க சந்தோஷங்க கேக்கவே நல்லா இருக்குங்க
இந்த கொரோனோ பீரியட்லதா நானு செரி எதுக்கு சும்மா ஃபீஸ் வேஸ்ட் பண்ணணு அப்டின்றதுக்கோசறோ எடுத்துட்டு பேய்தா சும்மா சேத்த நா ஒர் ரெண்டு வருஷோ இதுல இருக்கட்டு அப்டின்ட்டுனு அதுக்கப்றோ எனக்கு புடிச்சிடுச்சி ச்ச ஒடனே அதுலயே விட்டுட்டே செரி டென்த்து முடிச்ச ஒடனே பையே பாசும் பண்ணிட்டா அதுலயே செரி நீ வெளிய வந்ருப் பா வேற ஸ்கூல்ல லவன்த்து டுவல்த்து சேந்துர்லான் சொன்னா அவ ஃபோர்ஸ் பண்ணி இல்ல ஏ ஃப்ரண்ஸுங்கலா இங்கயே ருக்குறாங்க நானு வரமாட்டே அப்டின் சொல்லி அங்கயே இருந்தாங்க இப்ப டுவல்த்து முடிச்சிட்டாங்க
சந்தோஷோங்க உண்மையாலுமே சில ஸ்கூல்லதா இந்த மாரி ஒரு மாற்றங்கள் இது கேக்கவே நல்லாருக்கு இந்த மாரி எல்லா ஒரு ஸ்கூலு இருந்துச்சுன் நெனச்சிக்ங்க நம்ப பசங்கள அங்கயே பத்தரமா நல்லா விடலாங்க அந்த அளவுக் கு அக்கற காட்டக்கூடிய ஆசிரியர்களெல்லா உண்மையாலுமே பாராட்டணுங்க
ஆமா உண்மையாவே எனக்கு அந்த ஸ்கூல ரொம்ப புடிச்சுர்ச்சி ஆ எப்டி சொல்றது படிக்க தெரியாத பசங்கள கூட படிக்க வச்சிட்டு அதுக்கப்றந்தா அவங்க புக்குக்கே வராங்க
ஆ ஆ ஆ
இவங்களுக்கு அதாவது ஒரு ரெண்டு மாசோ தனியா கோச்சிங் குடுக்குறாங்க எல்லாருக்குமே குடுத்துட்டு அதுக் கப்றோ அவங்க படிக்க ரெண்டு டூ லெட்டர் வேர்ட்ஸு த்ரீ லெட்டர் வேர்ட்ஸெல்லா இருக்குலிங்ளா இல்லலைங்களா ஆ அத எல்லா அவங்க வந்துட்டு ம் படிக்க வச்சி பிராக்டிஸ் குடுக்குறாங்க கட கட கடனு நா என்னாப் பண்ணனா எனக்கு அந்த சிஸ்டம் புடிச்சி ஏ பாப்பா கட்டயே புக்ஸ வாங்கிட்டு போயி அவங்க குடுத்த அந்த ஒரு ஜெராக்ஸ்ஸு அத எடுத்துட்டு போயி நானு சி பி எஸ் இ ஸ்கூல்ல சொல்லி குடுத்தங்க பசங்களுக்கு
சூப்பருங்க சூப்பருங்க
அத ஃபாலோ பண்ணிட்டுதா நா எங்க ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணங்க
செரிங்க செரிங்க நல்ல விஷயோங்க உண்மையாலுமே ரொம்ப நல்ல விஷயோங்க
ம்
இப்போ கண்டிப்பா பசங்களுக்கு வந்து படிக்க வாசிக்க தெரிஞ்சாலே கண்டிப்பா படிக்க வந்துருவாங்க அந்த ஒரு ஆர்வோ வந்துருங்க படிக்கவ் அ ஆர்வோ வருங்க
ஆமாமா அவ உண்மையாவே எனக்கு தெரிஞ்சி வெளிய ஸ்கூல்ல படிச் சத விட இங்க இருக்கும் போது நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால எனக்கு மாத்த மனசே வரல
இல்லங்க இல்லங்க நல்லா படிக்கட்டு பசங்கள ஊக்கு விங்க நல்லா படி உன்னால முடியு நெறய மார்க் எடுங்கன்னு ஊக்குவிங்க கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பாங்கங்க அவங்க எது பண்ணாலு வந்து ஊக்குவிங்கங்க உங்களால முடியு இத விட உங்களால முடியு இதெல்லா உங்களுக்கு அ சு சும்மா அசால்ட்டு ஜுஜுபி ல்லா நைன்த்துலேயே டென்த்து டென்த்து டியூஷன் விடுங்கங்க நீங்களு கொஞ்ச வீட்ல டென்த்து புக்கெல்லா வாங்கி பாப்பாவ படிக்க வைங்கங்க
செரி செரிங்க ஆனா இந்து வருஷ இப்ப நீங்க சொன்ன துனால எனக்கு அது மைண்ட்லயே வரல ஏன்னா இப்ப தா நைன்த் படிச்சுட்ருக்கா
ஆமாங்க ஆமாங்க நைன்த்து கடகடன்னு ஒரு வருஷ ஓடிடுங்க
ஆனா இன்னொரு விஷய என்னன்னா அந்த ஸ்கூல்ல முன்னாடி வருஷத்துக்கான சிலபஸ்ஸ சோ படிக்க கூட விட மாட்டங்க கரெக்டா நைன்த நீங்க முடிச்சுட்டு பின்னாடி தா படிக்க சொல்றாங்க
ஆமாங்க ஆமாங்க
செரிங் உங்கத்து பேசினதுக்கான நேர முடிஞ்சது நா திருப்பியு அடுத்த கால்ல பேசுறங்க
மிக்க நன்றிங்க பசங்கள நல்லா படிக்க வைங்க அதுதாங்க பெரிய சொத்து பசங்கள நல்லா ஊக்குவீங்க உங்களால முடியு நீங்க நல்லா வருவீங்கன்னு சொல்லுங்கங்க
செரிங்க
ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க ஆங்க